ஹலோ ஏ
கம்
வணக்கம்ங்க எப்பிடி இருக்கீங்க நல்லா இருக்
நா நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க இல்லங்க இனிமேதா சாப்பர்ணு‌ நீங்க என்ன சாப் சாப் இல்ல என்ன சமையல்
இன்னிக்-இன்னிக்கி சுரக்கா சாம்பாருங்க ச்சு கொத்தவரங்கா பொரியலு தயிர்
செம்மங்க செம்மங்க எங்க வீட்ல வந்து காலையில என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கால்ல இட்லி அப்புறோ சட்னி மத்தியத்துக்கு என்னன்னு தெரியல போய்
அது வெயில் பயங்கரமா இருக்கு மழ வர மாரி இருக்கு
செம்மங்க
ஆ செம இல்லங்க வெயிலு தாங் தாங்க முடியலங்க ரெண்டும் ஆஹ் ஆமா ஆமா மழ ரொம்ப வந் உப்புசமா இருக்கும்ல மோடம் போட் அந்த மாரி இருக்கு
சேரிங்க
காலைலேருந்த வேலையில மறந்துட்டே இன்னிக்கி வேற இன்னிக்கி கால்லேருந்து ஒரே பரபரப்பு ப்பு அப்றோ மறந்துட்டே இப்ப சாய்ங்காலோ வேற கோயிலுக்கு போகணு இன்னிக்கி பிரதோஷோனு வேற சொல்றாங்க அப்றோ இன்னிக்கி நார்மலா இன்னிக்கீ எ எப்பயு வர மாரி பதினஞ்சு நாள்க்கு வரும்ல அந்த பிரதோஷோ தா சனி பிரதோஷோ கெடையாது அனால எப்டி பிரதோஷ்த்துக்க தவறாம போவே அனா இன்னிக்கு மறந்துட்டே எப்பயுமே பிரச அஹ் பிரதோஷ்த்துக்கு போறப்ப பூவெல்லா கட்டி எடுத்துட்டு போவே பொங்கலோ இல்ல சுண்டலோ ஏதோ செஞ்சு எடுத்துட்டு போவே இன்னிக்கு எனக்கு இன்னிக்கு ஞாபகமே இல்ல
பரவாலங்க பரவாலங்க ஆனா இனி எப் எப்பொழுதுமே அந்த பிரதோஷத்துக்கு போய்ருவீங்க
பிரதோஷத்துக்கு அம்மாவாசைக்கு போய்ருவே அதனால இங்க பக்கத்லயே சிவன் கோயில் ஒன்னு இருக்கு தெய்வ நம்பிக்கை அதிகம்னா அதிகோனுச் சொல்ல முடியாது நமக் க்கு மீறி ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குல்ல அதனால அப்டினு நெனச்சிட்டு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மங்க அதாவது ஆஹ் சில பேர் வந்து ஒரு தெய்வ பக்தி வந்து எனக் இல்ல
உம் உம் அதாவது நம்ம யாருக்கூ எந்த தீங்கு செய்யல இருந்தாலு அந்த கடவுள கஞ்சி ஒரு நம்ம சொல்றோ இல்லயா அந்த கடவுள சொல்லிட்டு இப்ப மாலையெல்லா போட்டா வீடு சுத்தமா இருக்குனு எதுக் மித்த நாள்ள நம்ம செய்ய மாட்டோ கடவுள் பேர சொல்லிட்டாவது அத செஞ்சிரோ இல்லயா அந்த மாரி நெனச்சுக்க வேண்டிதா அப்ப அந்த மாரி பண்ணிட்டு போ வேண்டிதா அப்டினு பும் உம் இன்னிக்கி வேற பாத்தீங்கனா வேல பரபரப்பான நாள் வேற இன் னிக்கு நாளைக்கு வேற வந்து அ பங்குச்சந்தை வேற சென்செக்ஸ் வேற காலவெறி ஆகுதா அதனால இன்னிக்கி ஒரு ஒரு தலைப்ப ச்சமா இன்னைக்கு வந்து ஒரு பக்கமா மார்க்கெட் மேல ஏறிக்கிட்டே இருக்கு இதுல வேற எடைல போய் தெரியாம ஆப்போசிட் சைட்ல எடுத்து அதுல இதாயி இப்ப இங்கே எங்க வகுப்புலருந்து கால் அழச்சிக்கிட்டே இருக்காங்க கால்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவுங்க அப்றோ அத எடுத்து யெ கேக்குறீங்க இத பண்ணு அதபண்ணு பாத்தா அப்றோ என்னோட வேலை பழு காரணமாக என்னோட நண்பர்கள் வேற ஒரு பக்கோ ஃபோன் அழச்சிக்கிட்டே இருக்காங்க இத எடுத்தா அது அத எடுத்தா இது கடசில அது மேல ஏறி ஆயிரம் பாயிண் ஏறிருக்கு இன்னிக்கி மேல ஆமா அப் பெறகு என்ன செய்யறது நல்லாத்யு சரி செஞ்சு கொண்டு போறதுதான வாழ்க்க நம்ம ஒண்ணு நெனைக்கிறோம் அதுவும் ஒண்ணு நடக்குது ஆஹ
நீங்க இன்னைக்கு வந்து அத வாட்ச் அதாது இப்ப அத வாட்ச் மட்டும் பண்ணீங்களா இல்ல இன்னைக்கு அந்த ட்ரேடு வந்து எடுத்திருத்தீங்களா எதுவும்
இல்ல இல்ல ட்ரேடு ஒரு ட்ரேடு எடுத்திருந்தேன் எடுத் ததுலதான் ஒரு மூணாயிர் ரூபா ஒரு சரி ஏதா வொரு வந்து பச்சையில காட்டுச்சு செரின்னு சொல்லி விட் ட்ருந்துருக்கலா அஹ் நாங்குளும் விட்டுட்டோம் இப்ப என்னன்னா நாளைக் க்கு வந்து இப்ப ஆயிரம் பாயிண்ட் ஏறி இருக்றவென் அட்லீஸ்ட் ஒரு முன்னூறாவது எறங்குவான் இல்லையா அதனால வந்து அஹ் புட்சைடுல போய் எடுத்துட் டோ எடுத்து வச்சிருக்கோ இவ எடுத்தோனே அவன் ரொம்ப கீழே எறங்கி ஆஹ் ஆமா நாளைக்கு செக் சென்சஸ் காலாவெரி அப்ப என்ன ஆயி சு நா எழுவத்திநாலு ரூவாய் வாங்கனவன் அவ்ளோ நேரம் அந்த எழுவத்திநாலு ரூவாய் கீழ அவன் வரவர இல்லை நான் வாங்கன ஒடனே அம்பத்தெட்டு ரூவாய்க்கு வந்துட் தாம இப்ப வந்தோனே கூப்ட்டு எண்ணெய அழைச்சு திட்டுறாங்க உன்னை யார் இத எடுக்க சொன்னா இப்ப பாத் த்தா அது நூத்தி முப்பது ரூவாய்க்கு போயிடுச்சு நா வெளியில வந்துட்டேன் இவங்கனாலதா நான் வந்தனே நான் சொல்றேன் நா வருங்க வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு ம் நேரம் பொருங்கன்னா உஹ் இங்க கரையுது கரையுது கரையுதுன்னாங்க அப்பறம் பாத்தா இப்ப போயிருச்சு இப்ப என்னான்ட பேசாம வெச்சிருந்திருக்லாமா அப்டிங்க நா என்ன சொல்றன்னா பயிற்சி வகுப்புக்கு போறதே அதுக்குதா பயப்படாம இருக் கணு நல்லா எடுக்கணுங்கறதுக்காகதா இருந்தாலு இந்த கூட இருக்குறவங்க வந்து பய அந்த பதப் நம்மள அந்த இது சொல்லுவாங்கல பதட்டப்படுத்துறதுல நமக்கு பயமாயிருது
எனக்கு பாத்திகன்னா வந்து இந்த மாரி வகுப்புகள்லா போயி பழக்க இல்லங்க நா வந்து பாத்திங்கன்னா நா சுயமா அப்டியே ஒவ்வொன்னா அப்டியே கத்துகிட்டு ஓரளவு
இல்ல உண்மதா என்னோட ஒரு சி ஒரு சிறந்த ஒரு அறிவுரை என்னன்னா நானு உங்கள மாரிதா இருந்த ஆனா நா வகுப்புமே வந்து பாத்திங்கனா இப் பதா ஒரு மூணு நாலு மாதமாதா போறே ஆனா என்னைய கேட்டா ஒரு ஒரு நல்ல இது என்னனா கொஞ்சோ நல்லா சம்பாரிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு வ குப்பாது நீங்க ஒரு வந்து நீங்க தேர்வு செஞ்சு போகணு போனா மட்டுந்தா நம்மனால வந்து து அத வெற்றி பெற முடியு என்னதா இது இப்ப நம்ம எப்டி தெரிங்ளா இப்ப நம்ம வண்டி ஓட்ட கத்துக்குறோ என்னதா கத்துக்கிட்டாலு எதுக்காக வந்து சொல்றாங்க அந்த லைசன்ஸ்ன் ஒன்னு எடு க்கனு அப்டிங்கறது எதுக்காக சொல்றாங்க அப்ப அந்த லைசன்ஸ் போடறப்ப எல்லாருக்கு ஒரு பய இருக்கு அப்ப எல்லாருமே ட்ரைவிங் ஸ்கூல் ஒரு ஒரு வாட்டி போய்தா ஆகறாங்க என்னதா நம்ம வந்து கார் ஓட்ட பத்துக்கிட்டா கூட நம்ம வந்து லைசன்ஸ் வந்து எதுக்கு எடுக்கறோ அந்த ஒரு இதுக்காகதா அந்த மாரிதா
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ம்
ஏனா நம்ம மூழ்குவோ கண்டிப்பா முழுகாம இது வந்து ஒரு கடல் அப் ப இந்த கடல்ல நம்ம முழுகறப்ப வந்து நம்ம தப்பிச்சக்கறக்கு என்னதா நம்ம நீ ச்சல் போட்டாலு அதுக்குன்னு ஒரு சில ஆ அது க்குன் எப்டினா அதுக்குன் சில பல யுத்திகள் இருக்கு சில நேரம் பாத்திங்னா கடற்கரைலயே சொல்லுவாங்க மூச்சு உள்வாங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா நம்மளே மேல வருவோமா நீச்சல்ல ப்ச் நெறயா பேருக்கு அது இது ஸ்விம்மிங்ல சொல்லி குடுப்பாங்க கிளாஸ் போறவங்களுக்கு நீங்க நீச்சல் அடிச்சிட்டே இருந்தா டையடு ஆனாலு ஒரு அஞ்சு நிமிஷம் ட்டு மூ ச்ச உள்ள இழுத்து நீங்க மேல விட் த்திங்கனா நம்மல அறியாமே நம்ம கை கால வந்து நம்ம மேலாப்ல விட்டு அது மிதந்து வருனு சொல்லுவாங்க அந்த மாரிதா இதுவுமே சேம் இதேதா அது அப்படிங்கிற ப்ப நம்மது அதாவது நம்ம சிக் கீறோ அப்ப வந்து காயப்பட்ருது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்றது க்காவுது என்ன மருந்து யூஸ் பண்ணணுமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணு இல்லயா எதுவுமே தெரியாம நம்ம வந்து சும்மா கட்ட மட்டு இருக்க கட்டிட்டே இருந்தோம்னா நம்ம அவ்வளவுதா ஆள் வந்து இருக்க மாட்டாங்க அந்த எடத்துல
கண்டிப்பா கண்டிப்பா நெறய விஷியங்கள் நீங்க ஆமாங்க நெறய விஷியங்கள் சொன்னீங்க நீங்க கண்டிப்பா உண்மதாங்க அதெல்லா வந்து ஒவ்வொன்னுமே அனுபவொ கிடைக்க கிடைக்க கிடைக்க கிடைக்கதா அதுல நம்ம வந்து வெற்றிக்கான வழி இந்த தொழில் மட்டூ இது மட்டுயில்லங்க எந்த தொழில் போனாலுமே அப்படி ஒரு ஹோட்டலோ இல்ல ஒரு மளிகை கடையோ எது வெச்சாலு நம்ம போய் பா ஆ எடுத்தொன்னயே வந்து நம்மளால வந்து அதுல வந்து அதோட இது நிறை குறைகள தெரியாம நம்ம பண்ணவே முடியாது இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் வெக்கறீங்கனா கொற அதாவது உங்களோட தெ எப்டி சொல்றதுனா இப்ப நீங்க ஒரு கேசியரா உட்காந்து ஒரு ஆறு மாசோ அங்க வேல பாத்தாதா அங்க என்னென்ன நடக்குது சமையலற உள் உள்ள என்ன நடக்குது நம்ம வந்து சாப்புடுற அந்த எடம் கஷ்டமர் வர்ற எடத்துல என்ன நடக்குது நம்ம கல்லால என்ன நடக்குது எல்லா விஷயங்களு நம்ம வந்து ஒ அது வந்து அப்சர்வ் பண்ணா மட்டுந்தா நம்மளால வந்து அதுக்கப்றோ வந்து நம்மளால தனியா ஒரு ஹோட்டல அஹ் நடத்த முடியு எதுமே இல்லாம நம்ம போனோம்னா வெச்சுக்கங்ளே நமக்கு ஒரு நாள் நல்லா வரூ ஒரு நாள் ஓடாது நமக்கு அப்டியே ஒரு மாறி அந்த எப்டி சொல்றதுனா நெறய அனுபவங்கள வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணும்போதுதா நம்மளால கத்துக்க முடியுமே ஒலிய நம்ம பாட்ல வந்து எடுத்தோ கவுத்தோனு எதாவது ஒரு இதுல போய் நம்ம வந் து பண்ணம்னா அது எப்டியாயிருந்தாளு நமக்கு நஷ்டததா குடுக்கூ ஆனா நஷ்டத்த குடுக்குதுனு நம்ம பயந்து அதோட வெளில வண்டோம்னா எந்த தொழிலுமே பண்ண முடியாது அந்த தொழில்ல நஷ்டோ அடஞ்சோம்னா அது வந்து நமக்கு ஒரு பாடத்த கத்து குடுத்துருது என்னன்னலா நம்ம தப்பு பண்ணோனு அது வந்து வரிச ச படுத்தி பாத்
பா கண்டிப்பா நீங்க சொல்றது ஏத்துக்க கூடியதா அப்றோ இன்னொரு விஷயொ என்ன தெரியுமா நமக்கு ஒரு மமதைனு ஒன்னு வந்ரூ எப்டினா ப்ச் நம்ம அஞ்சு வருஷமா இருக்க நா சொல்றது ப்ச் ஆ ஆனா உண்மயாளுமே அவுங்க புதுசா கூட இருக்கலா அந்த துறைக்கி ஆனா அவுங்க சொல்ற யுத் தியு சரியாதா இருக்கூ ஆனா நா அஞ்சு வருஷமா இருக்க எனக் தெரியாதா உனக் தெரிய போதா நீ சொல்லி நா கேட்கணுமா அப்டிங்கிற ஒரு எண்ணோ நம்மள அறியாமயே வந்ரூ ப்ச் ஏங்க நா சொல் ஒரு சிலர் எல்லா வந்து கோவப்பட்ருவாங்கங்க இப்ப எங்க பங்கு சந்தையிலயே பாத்தீங்கனா வகுப்புல எங்களுக்கு சீனியர்யெல்லா இரு பாங்கில்லயா நா சு சொல்லுவ அண்ணா இது கொஞ்சோ மேலதானா போகு கொஞ்சோ வெயிட் பண்ணி பாருங்கண்ணா அப்டினா நா இத்தன வருஷமா இருக்க எனக்கு தெரியாதா அப்டிம்பாங்க ஆனா அது நா சொன்ன மாறியே போகு அப்ப சொல்லுவாங்க அவ சொன்னது சரிதா அப்ப நம்ம கொஞ்சோ நேரோ அனுசரிச்சு இருந்துப் பாத்திருந்திருக்கலாமோ அப்டிங்கிற எண்ணம் வந்து அவுங்களுக் நோக்கிக்கிட்டே இருக்கூ
அதாவது இப்ப நீங்க சொல்றதுல வந்து நெறய விஷயங்கள் இரு அதாவது ஒரு அதாவது நீங்க சொன்னதூ நடக்கூ அவர் சொன்னதூ நடக்கூ ஆனா என்னன்னா யார் யார் எந்தெந்த கேண்டில் யூஸ் பண்றாங்ககுறத பொறுத்துதா சில பேர் அஞ்சு நிமிஷத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சில பேர் பதினஞ்சு நிமிஷோ அதுல பதினஞ்சு நிமிஷத்துல மேலயும் போலா கீழயும் போலா அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்றதுக்கு என்னவேனா நடக்கலா இப்ப அஞ்சு நிமிஷனா பாத்தீங்கனா பெரிய அளவுல மொமண்டு வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்காது என்னைக்காவது ஒரு நாள்தா இருக்கூ ஆனா அதுக்குள்ள அவுங்க டார்கெட்ட முடிச்சிட்டு வந்துருவாங்க சில பேர்ல்லா பாத்தீங்னா நாள் கணக் குழந்த ஸ்விங் ரெண்டு நாள் மூணு நாள் வெச் இது பண்றது அதுலா பாத்தீன்னா மிகப்பெரியவுல ஆஹ் பிராஃபிட் பெரியவுல இருக்கு ஆனா வந்து பாத் உம்
ஆனா நா என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கு என்னன்னா இந்த பங்கு சந்தையினே வந்து பாத்தீங்கனா ஒரு பதற்றமான ஒரு சந்தை தா ஏனா என்னதா நீங்க நாள் நம்மளாவே இருந்தாலும் அது இருக்கு ஏறுமா எறங்குமா
ஏ எவ்ளோ பெரிய திறம சாலியா இருந்தாலூ அ பங்கு சந்தைய பொறுத்தவரை கம்பல்ஸ
இதுக்கு வந்து பங்குச்சந்தய பொறுத்த வரைக்கு வந்து பாத்தீங்கனா ஆஹ் பங்குச்சந்தய பொறுத்த வரைக் வந்து பாத்திங்கனா நம்ப வந்து மைன்டு வந்து தெளிவா இருக்கணு அதுவும் இல்லாம அந்த அன்னைக்கு வந்து நம்ப எந்த ஒரு டிஸ்டபுன்ஸ்சு இல்லாம இருந்தா அந்த அன்னைக்கு வந்து நம்மளால வெற்றி பெற முடியு. ஐநூர் ரூபாயா இருந்தாலும் ஸ்
கண்டிப்பா ஆனால் நம்ம வந்து அந்த ஒரு நமக்கு லா லாசகுதுல்ல அந்த நஷ்டத்தையு நம்ம வந்து அக்சப்ட் பண்ணிக்கணு அதுதா
எல்லா நாளுமே நா பச்சையிலயே முடிப்பேன்னு சொல்ல முடி இப்ப ஒரு இல்ல ஒரு சிலர் வந்து சொல்றாங்க இல்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலர் எங்கிட்ட எல்லா நாளுமே பச் சைலே இருக் குணுங்கிறாங்க நா என்ன சொ ல்லுவன்னா சரிதா இப்ப இன்னிக்கு வந்து பா த்திங்க‌ மார்க்கெட் வந்து நல்லா ஏறி இருக்கு ஆனா என்னை ஒருத்தர் கேக்குறார் ரு என்ன இன்னிக்கு மார் ர்க்கெட் ஏறயிருக்கு இதுல கூட நீ ஒரு ஆயிர் ரூபா எடுக்கலைன நீயெல்லா என்ன ஒரு ட்ரேடர்னு என்ன கேக்குறாங்க ஆனா நா நேத்து த்து வந்து நா நல்லா எடுத்த அப் அப்படிங்கறப்ப நேத்து வந்து மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்துச்சு. அப்ப அப்படிங்கற ப்போ நா என்னன்னா ஏ அவங்கள வந்து லாஸ் பண்றன்னைக்கு நா எடுக்கிறே எல்லாருக்கு எல்லா நாளு ஒத்துழைக்காது சொல்லுவாங்க. இல்லையா இப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு உடல் வந்து நல்லா இருக்கு எனக்கு வந்து நல்லா இருக்காது நாளைக்கு எனக்கு நல்லா இருக்கு ஏனா அது மனுஷனோட யுக்தி. நம்மளோட திறன் தா அது நம்மளோட திறன் எப்படியோ அதுபடிதா பங்குச்சந்த அந்த மாதிரி. வாழ்க்கையு அதே மாரி தாங்க இப்ப ஒரு த்தங்க திருமணம் ஆகுது ஒருத்தனுக்கு ஆகல அவளோட இது அவ்ளோ தா சிலருக்கு ஆகியோ நிம்மதி இல்லாம இருக்கு சிலருக்கு குழந் த இல்லாம இருக்கு ஏனா இது எதுமே நம்ம கையில இல்ல ஆகாத அ ஆகாதவன பாருங்க என்ன சொல் அ ஆகாதவன பாருங்க ஐயோ நமக்கு ஆனா பரவால்லன்பா ஆனவ ஐயோ ஆகாமே இருந்தா பரவால்லன்பா இதுதாங்க வாழ்க்க ஏனா ரொம்ப அழக அற்புதமா உங்ககிட்ட வந்து பேச முடிஞ்சது பகிர்ந்துக்க முடிஞ்சது. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நம்ம சந்திச்சு பேசலான் நா நெனைக்கிறே நன்றிங்க.
நன்றிங்க நன்றிங்க.